ஆஹ் வணக்கம்மா.
கம்மா
வந் வந்துட்டு வந்துடுச்சுமா
ஆஹ் செரி செரிங்ம்மா என்ன பண்றீங்க ஆ என்ன பண்றீங்க
காலேல எழுந்தே வீடு தெளிச்சே வாசல் தெளிச்சே
ம் ம்
போட்ட ம் காலை கடன் முடி
ம் ம்
மொகோ கழுவிட்டே வந்து ஒக்காந்துருக் கிறே
செரிங்ம்மா செரிங்ம்மா ம் ம் நானு காலேல எழு அஞ்சு மணிக்கு விடிய காலேல எழுந்து
ம்
வாசல் தெளிச்சி கோலம் போட்டு எங்க தேங்கா மரோ இருக் க்கு தேங்காய் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு டீ சாப்பிட்டே இப்பதா
அப்டி அப்டி அப்டிங்களா
ஆ ஆ
தேநீர் த கா சாப்டுவீங்களா காலேல
இல்ல நம்ப தேநீரு சாப்பற எனக்கு தேநீர் சாப்டுறது புடிக்கு காலேல அத சாப்ட்டா கொஞ்சோ எனக்கு தலவலி போகு
ம் சரி சரி காலே இல்ல நா எழுந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுவே முன்ன
ஆ தண்ணி குடிச்சிட்டு தா குடிப்போ
தண்ணி குடி ச்சாதா நல்லது
அது எழுந்தது ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட் தா குடிப்போ
ம் சரி சரி அது நல்லதுதா ஒடம்புக்கு நானு அததா பாலோ பண்றே அதுக்கப் அப்புறமா ஒடம்பு ஒடலுடைய ஆரோக்கியத்துக்கு எது சத்தா நல்லதுன்னு நா நினைக்கிறே அத உங்ககிட் ட பகிர்ந்துக்லான்னு பாக் க்றே எலும்புக்கு ஆமா எலும்புடைய ஹெல்த்துக்கு என்ன தேவப்படுன் உம் தெரிஞ்சுக்லாமான்னு இருக்றே உங்ளுக்கு தெரியுமா அத பத்தி
உம் எனுக்கு தெரியறது நா சொல்றே மொடக்கத்தாங்கீரென்னு சொல்லிட் ட்டு இருக்குது கீர கொடி கொடியா இருக்கு நாம்ப போற எடத்துல எல்லா பாக்குவொ வெளியே இப்டி நடந்து போனா ஒரு கொல்லி சைடு அதுல வந்து ம் பலூன் மாரி உப்பிட்டு ஒரு காய் இருக்கும் அது எல்லா எடுத்து தலையில கூட அடிப்போம் நம்ம வெளையாடும் போது சின்ன கொழந்தைங்களா இருக்கும் போது
உம்
அந் அந்த கீரைய பறிச்சிட்டு வந்து நம்ப
உம்
சூப்பு செய்லாம் உணவு வர் து சாப் பலாம் ஆனா நா வர் த்து சாப்றத பத்தி சொல்றே சூப்பு எனக்கு தெரியாது வறுத்து சாப்றது பத்தி சொல்றே அந்த கீரைய நம்ப பறிச்சிட்டு வந்து நல்லா தண்ணியில அலச்சி அஹ் அப் ப்றோ உம் வெங்காயம்
உம்
அ வெங்காயோ கொஞ்ஜோ க்ளீன் பண்ணி வெச்சுட்டு அப்றோம் உள்தம்பருப்பு பூண்டு போட்றதில்ல இல்ல பூண்டு சேத்த மாட்டே அதுல கீரையில சேத்த மாட்டே
நல்லது
கீரையில சேத்துனா நல்லாருக்காதுதான உம்
தெரில நா நெறைய பூண்டு சேத்துக்கிட்டா பி பி கொறயு
கீரைலியா
னுக்லா ஒன்னு இல்ல
உம் உம் உம் செரி செ சரி இதுக் மேல சேத் த்துக்றேம் வெங்காயம் பூண்டு பூண்ட வந்து நல்லா நசிக்கிக்ணு வெங்காயத்தை வந் து நல்ல பொடியா கட் பண்ணிட்டு ரெடியா வெச்சுட்டு அதில கருவேப்பில்ல கொஞ்சோ நாம்ப காரந்தூள் போட்றதாருந்தாலு காரந்தூளு இல்ல அ காஞ்ச மொள கையும் போட்டுக்லா ரண்டுல எதாவ்து ஒண்ணு சே த்திக்லா காரோ சேக்கறதுக்கு அப்புறோ அத உள்த்தம்பருப்பு அ போட் ட்டு நல்லா வறுத்து தவால அப்புறங் கீரைய போ முதல்ல கடுகு எண்ணைய ஊத்தி எண்ணைய ஊத்தி கடுகு ஓ க கடுகு போட்டு கருவேப்பில்ல போட்டு வெங்காயத்த போட் டு நல்ல வதக்கி அப்புறம் பூண்ட போட்டு அதையு நல்லா ரெண்டு ஆட் ட்ட டி வதக்கி பதந்நுது பதந்நொம்பது தெரியு கொஞ்சொ வெண்ணீர் லம்மா இருக்கோ வெங்காய பிரவுனா ஆ அது கொஞ்ச பதோ வேக வே வெந்ததூ நம்மேந்த கீரையே எடு த அதுல போட்டு நல்லா வேக
சிரையே பொடுசா நறுக்கி வெக்கணுமா அப்டேப் போட்லம்மா
இல்லே நருக்குணோ நம்ப ரெடி பண்ணீ நறுக்கீ ம் நம்ப கீரைய நல்லா கொடி கொடியா இருக்கும் அதுல இருந்து புடுங்கி ச்ச பொடி பொடியா கட் பண்ணி நல்ல தண்ணியில அலசி வாரி நம்ம ஒரு தட்டுல நம்மகிட்ட ஓ ஓட்டியே இருக்கு இல்லையா அந்த தட்டுல வாரி வச்சா அந்த தண்ணி எல்லா எறங்கிடு தண்ணி இல்லாம நல்ல புழிஞ்சு நம்ம இந்த வறுத்த வெங்காயத்துல போட்டுட்டு நல்ல வரு தட்டு
ம்
ஆஹ் ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணு
ம்
கொஞ்ச வே வெந்துடும் நல்லா அத பார்த்தா ஒரு சிம்முல கொஞ்ச மீடியமா வச்சு வேக வச்சுட்டு
ம் ம்
தட்டை எடுத்து நம்ம திரும்பியும் ஒரு ம் கலாறி விட்டுட்டு நல்ல அது வெந்துரு வேகலையான்னு பார்க்கணும் வேகலைனா திரும்பியும் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி பத்துமா பத்தாதான்னு பார நமக்கு இன்னு கொஞ்ச தண்ணிய தெளிச்சு திரும்பியு ஒரு தட்ட எடுத்து மூடி வைக்கணு
உஹம் உஹம்
நல்லா வேகு நம்மளுக்கு சத்த கேட்கு வேகறது கொஞ்ச மீடியமா வைக்கணு ஏன்ன ஃபாஸ்ட்டா சொன்னா அடுப்ப வந்து பாஸ்ட்டா வச்சோன்னா வெந்து போயிடு தீஞ்சிடு சிம்முலிய கீர பொறுத்த வரைக்கும சிமிலியே வச்சு சி வேக வைக்கணு
கிட்டே இருந்தது
உம் கிட்ட இருந்து கிளறி ஒண்ணு அப்புற த நம்ம திறந்து பார்த்து வெந்துருகா இல்லையான்டு கையில எடுத்து இப்டி தொட்டு பார்த்தா தெரியு
உஹம்
இந்த தொட்டு பார்க்கும்போது கீர கீர அப்டி இப்டி ப புளிஞ்சா அப்படியே இருந்துச்சு ன்னோ அது வேகல புளி ஜாம் அப்ப இது சும்மா போது அப்படின்னா வெந்து இருக்கின்றது அர்த் தோ அப்புறோ வெந்துருச்சு எறக்கணு நம்ப அது என்னன்னா கீர வந்து ரொம்ப கசப்பா இருக்கோ சாப்பிட்றதுக்கு அது அப்படியே நம்ப எறக்க முடியாது தேங்கா போடலா அதுல கொஞ்சோ தேங்காய வந்து எவ்ளோ கீர இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி கீர எவ்ளோ இருக் கோ அந்த அளவுக்கு தேங்கா போடலா
உம் அது நார்மலா இருக்கிறவங்க சாப்புட்லா டயாபேட் ட்டிஸ் ஆளுங்கெல்லா சாப்புட்லாம அம்மா அத தேங்காய் அதிகமா சேத்துக் கூடாதுன்னு சொல்றாங்க எங்கள டாக் லா
ம் ம் அதுக்
சுகர் பேஷண்டுக்கு என்ன பண்றது தேங்கா போடாம செய்யணுனா என்ன பண்றது
அதுக்கு தேங்காய்க்கு பதிலா நம்ப வந்து அ முட்டை இருக்கு இல்லயா முட்ட எல்லாருமே சாப்பிட்லா
ம்
கிறவங்க வந்து தேங்காயை தவிர்த் திட்டு முட்டைய போட்டுக்கலா நம்ம தேங்காய்க்கு பதிலா
ம் ஹூம்
நல்லா முட்டைய போட்டு நல்லா வறுத்தோனா அந்த கீரையிலயே அதுவு என்னாயிடு கீரையோடு வெந்து தேங்காய் மாரி பதம் வந்துரும் பாக்கறதுக்கு அப்புறோ என்ன ஆகு நல்லாவே அது கொஞ்சோ கசப்பு எடுத்துரு தேங்காய் வந்து கொஞ்சோ கசப்பு இல்ல நல்லா புளி இது தனம் ந பால்மாரி மாரி இருக்கு சாப்பட்றதுக்கு கொஞ்சோ அப்ப தேங்காக்கு பதிலா முட்டண்ணும் போது முட்டயு அதே டேஸ்ட் வந்துரு
ம் ம்
அதுக்கு பதிலா முட்டய போட்டு அதுல நம்ப நல்லா கொஞ்சோ நேரோ வறுத்து பொடி பொடியா அப்டியே வறுத்துட்டே இருந்தோன்னா பொடி பொடியா வந்துடு
ம் ஹூம்
அப்ப சாப்ட்டா ஒடம்புக்கு எலும்புங்களுக்கு தேய்மானோ இருக் குல்லியா
ம்
அதுக்கு இந்த கீர சாப்ட்டோனா ரொம்ப வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலா
ம்ஹூம்
டேலியு அதே எட்த்துக்க கூடாது எப்பயுமே
ம்ஹூம் எதுமே ஓ ஓவரா அதே ஒரே வகையை சாப்பிட்றதுனால ஒடம்புக்கு கொஞ்சோ விளைவுகள்
ஆனால அதனால வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இது இப்டி மாத்தி மாத்தி வேற வேற கீரைய சாப்பிட்லா இந்த இந்த கீர வந்து தேய்மானத்துக்கு நல்லது இந்த கீர முடுக்குதா‌ கீரை இது பேரு ம்
து மா அது மத்ரமா அப்டி மத்திரம் தா செ சாப்புட முடிமா வெற கசாயம் வெச்சு காலைல டெய்லி அது செஞ்சுட்டு இருகற்துக்கு கஷ்டோ அன்னால வெற சுலபமா வழி ஏதாச்சு சொல்ல முடியுமா
கஸ் இது கசாயமு வச்சு சாப்புட்லா அந்த எலைய நம்ம
ம்ஹூம் டெய்லி அந்த மாரி செய்த்துக்கு பசங்கள் பராமரிக்கரோனா கஷ்
எனக்கு தெரியாது ஆனா எனக்கு சொல்லி ஒரு அக்கா சொல்லி குட்த்தாங்க ட்ரை பண்ணி பாக்கலனா ஆனா சொல்லிருக்குறாங்க எப்டின்னா அந்த எலைய பறிச்சிட்டு வந்து நல்லா அழச்சி நம்ம வச்சுக்கிறோ
ம்
சுடுதண்ணி வெக்கணு அடுப்புல ஒரு டம்ளர் வெக்கிறோ ஒரு டம்ளர் பெரிய டம்ளர்ல வெக்கிறோ
ம்
ஒரு ஒரு அஞ்சு எல ஒரு ஆளுக்குன்னா ஒரு அஞ்சு எல போட்ரோ அந்த சுடுதண்ணி நல்லா கொதிக்க வெக் வெச்சு அஞ்சு எல போட் ட்டு அப்புறோ பூண்டு கொஞ்சோ ஊருர ஒரே ஒரு பூண்டு ஒரு ஆளுக்கு தா நா சொல்ற ஒரு பூண்ட நஸ் கி அதுல போட்டு அப்புறோ சீரகம் இருக்கில்லையா
ம்
அத ஒரு டம்ளருக்கு எவ்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமா எடுத்து போட்டுக்கனு
துறா
வெச்சுக்கோங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க
சின்ன ஸ்பூன் டேபிள் ஸ்பூனு இன்னு அவ்ளோ சே அ அ
சின்ன ஸ்பூன் சொல்ற து நானு ரொம்ப சின்னதா இருக்கில்லியா அந்த ஸ்பூன் டம்ளருக்கு இன்னொரு ஸ்பூன்ல வாரி நம்ம ஒரு ஸ்பூன் அதுல போட்றனு
ம்
டம்ளர் தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எறக்கும் போது உப்பு போட்ணு
மெளகும் மெளகு சேக்கமாட் ட்டுங்ளா சேக்கணுமா
மெளகையு ஒரு ரண்டு மூணு மெளகு அவ்வளோதா நெறைய சேத்தா காரொ நெறைய சேத் தொன்னா காராயிடு ஒரு ரண்டு மெளகு ஒரு டம்ளர் க்கு போது
மெளகா எல்லா போடக்கூடாது
ஆ மெளகா எல்லாம் போடக்கூடாது மெளகா எல்லா போட்டா நம்ம சாப் ட முடியாது காரொ ஆயிடு
ம்ஹு ம்ஹு என்னால ம் சீரக மத்தரமா
சீரகோ மெளகு ரெண்டையு பூண்டு
மா
க்காளியிலா வேண்டா தக்காளி இல்ல தக்க இ இ மூணே போது தக்காளி வேண்டா அது ஒரு டேஸ்ட்டு தீ ச் என்னென்னா ரொம்ப ஸ்வீட்டா மாறிடு உம் அது நல்லா இருக்காது தாப்பண்ணு அப்பறொ இந்த சூப்ப வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணிய முக்கா தண்ணியா கொஞ்ச ஆக்கணு உடனே ஏற்கக் கூடாது நம்ப
முக்கா டம்ளர் சுண்டு சுண்டி வர்
ஆ அ அ நல் கொஞ்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர வந்து முக்கா டம்ளரா ஆகுற வரைக்கி வெயிட் பண்ணி
உம்
அத எடுத்து நம்ப கொஞ்ச நேர அப் டியே எலையோடையவே ஆர வைக்கணு
ஹ் ஹு அதுல இர்க்கிற கசாயமெல்லா எறங்கு
ஓ நம்ப வடிகட்டி ஆர வச்சோன்னா அதுல இருக்கறது வந்து அப்டியே போயிடு சூடுர்லியு எறங்கிருக்கு இருந்தாலு நம்ப அப்படியே அந்த பாத்தரத்திலேயே வச்சு நல்லா ஆட்டி ஃபேன் கா காத்துக்கு விசிரி காத்திரு இல்லையா அந்த காத்துக்கு முன்னாடி வச் சி நல்லா ஆற வச்சி அத மெதுவா ஆற வச் ச்ச பின்னாடி வெது வெதுப்பா இருக்கணு நம்ப குடிச்சா நல்ல குடிக்கிதுக்கு நல்லாருக்கு தொண்டைக்கி வெது வெதுப்பா ஆனா பின்னாடி அதை எடுத்து வடிகட்டி எடுத்து மெதுவா நம்ம டீ எப்டி சாப் தேநீர் எப்டி சாப் ஓ அந்த மாரி நம்ப சாப் ட்டா பரவால்ல இல்ல இன்னைக்கு இது சாப்றதுக்கு ச் மெதுவா சாப்றதுக்கு தொண்டையில டக் குனு அது அந்த டேஸ்ட் எறங்க மாட்டேங்குது ஏனா இந்த எலையில கசப்பு தன்ம இருக்
உம் ஹும் அதுனால
ல மெதுவா சாப் புட முடியாது ஒரு சிலருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க தண்ணி எப்டி குடிக்கிறோங்கற கடனு அந்த மாரியு நல்ல சில்லுனு ஆற வச்சிட்டும் குடிக்குலா
ம் ஹும் சூடா குடிச்சா அந்த கசப்பு தெரியாது இல்லைங்க மாம் இல்லம்